ஹலோ
ஹலோ
ஆஹ் வணக்கம் ஆஹ் நா பேசுறது கேக்குதா தோழி
நால கேக்குது
ஆஹ் சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
கா ஹ் வழக்கம் போல் காலை வேலைகள் முடிந்து நமது உரையாடலுக்காக தயாராய் கொண்டிருக்கிறேன்
சொல்லுங்க இன்னைக்கு எத பத்தி நம்ம பேசலா இன்னைக்கு நம்ம கோடை விடுமுறை பத்தி பேசலாமா ஏன்னா இப்பதானே கோடை விடுமுறை முடிஞ்சு பசங்களை வந்து பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்கோ அப்ப உங்களுக்கு எப்டிலா அந்த கோடை விடுமுறை போச்சு அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்ச பேசலாமா
ஆஹ் கண்டிப்பாக அதுவு நல்ல ஒரு இதுதா கண்டிப்பா அத பத்தி பேசலா நம்ம நா சின்ன வயசுல இருக்கிற போது அப்போ இருந்த கோடை விடுமுறைக்கு இப்போ இருக்கிற விடுமுறைகளுக்கு ஏதாச்சு வித்தியாச உங்களுக்கு உணரப்படுதா
ஆஹ் எனக்கு வந்து நறைய விஷயங்கள் த நினைக்கிற நானு அப்ப பாத்தீங்கன்னா கோடை விடுமுறை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நம் நாங்க கிராமத்து சைடல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வெளியில விளையாடுறது இப்டி நெறைய விஷயங்கள் இருக்கு நறைய ஃப்ரெண்ட்ஸ் ங்க இருப்பாங்க ஒரே ஊருன்றானால அப்டி விளையாடுவோ வெளியில எங்கயாவது போவோ எல்லாரு சேர்ந்துட்டு பக்கத்துல கோயில் அப்டின்னு சொல்லிட்டு நறைய போவும் அது ரொம்ப ஜாலியா இருக்கு ஆனா இப்ப கோடை விடுமுறைனாலுமே விடுமுறை வெளில எங்க போறோ வீட்டுக்குள்ளேயே தா மோஸ்டலி இருக் காங்க சில பேர் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போவாங்க அப்ப வந்து அது சந்தோஷமா இருக்கும் ஆனா ந இந்த விடுமுறைக்கு வந்து எங்க சொந்த ஊருக்கு போகல அதனால வந்து கொஞ்ச வருத்தமா தா இருந்தது அங்கானா கொஞ்ச ஃப்ரீயா பசங்க விளையாடுவாங்க இந்த மாரி நறைய விஷயங்கள் இருக்கு ஆனாங்க வீட்டு வீட்லயே இருக்கறனால கொஞ்ச கஷ்டமா இருந்தது அஹ் பக்கத்துல அண்ணன் வீடு இருந்துச்சு அதனால அங்க போனோ அங்க பீச்சுக்கு போனோ கொஞ்ச நல்லா இருந்தது அந்த மாரி நீங்க சொல்லுங்க உங்க ஊருக்கு போய் நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்கன்ட்டு
நா வந்து சின்ன வயசுல இருக்கு போது அப்டின்னா நா என்னொரு உறவினர் விடு என்ன என் அப்பாவோட தங்க விட அத்த வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு இப்டி நறைய ஹ ஊருக்கு எல்லா போய்ட்டோ அப்போ என்னுடைய கோடை விடுமுறையை கழிக்க அவங்கவுங்க வெளிய ஒரு மாநிலத்தில இருக்காங்க வெளி ஊர்ல இருந்தாங்களோ அங்கல்லா போயட்டுங்க அங்க என் சுத்தி பாற இடம் இருக்கு அப்டில்லா தா நா வந்து விடுமுறை கழிச்சுருக்க இப்ப இருக்கிற பசங்களுக்கு கோடை விடுமுறை அப்டின்னா அது ஒரு லீவ் ஹ ஹ நம்ம வீட்டுல உகந்து மொபைல் பாக்கலா ஆனா என் பசங்க வந்து கோடை விடுமுறைனா ஒரே இடத்துக்கு தா போணுனு ஆசைப்படுவ உங்க பாட்டி வீடு மட்டுதா அது கிராம அங்க வந்து நறைய பச ங்க இருப்பாங்க கூடி விளையாடுவாங்க இங்கேயே இருந்தோனா சென்னையிலேயே இருந்து அப்டின்னா வீ வீ வீட்டல இருந்து மொபைல் பாக்கறது இல்ல லேப்டாப் பாக்கறது அது ரெண்டு தா ஆனா நாங்க எந்த ஒரு விடுமுறை ஈவன் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அப்டி லீவ் விட்டா கூட நாங்க கிளம்பி கிராமத்துக்கு போயிடுவோ ஏன்னா அங்க நறைய பசங்க இருக்காங்க பசங்களு பசங்களு சேர்ந்து விளையாடணு அப்டிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே எந்த ஒரு விடுமுறை இருந்தாலுமே நாங்க கிளம்பி ஊருக்கு போயி்டவோ அங்க நிறைய பசங்க சேர்ந்து விளையாடுங்க இ அ இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து வெளியில போய் சு சுத்தி பாக்கணுங்க அந்த அந்த ஒரு இதெல்லா இல்ல விளையாடுனா போது ஏன்னா இங்க சென்னையில இருக்கற த்துக்கு அங்க போறதுக்கு இருக்கிற இது வித்தியாச அது மட்டுதா நீ உங்க பசங்க என்ன பண்ணுவாங்க அத இது மாரி ஏதாச்சு ஆசப்படுவாங்களா
ஆஹ் நீங்க எங்க பசங்க கொஞ்ச உல்டாங்க அவங்க வந்து வெளியில போகணு அங்க போகணு இங்கே போகணு அதிக ஆசைப்படுறதே கிடையா வீட்டுக்குள்ளயே இருந்து எனக்கு லேப்டாப் மட்டு கொடுத்தா போது அப்டின்னும நினைப் பானுங்க ஆனா நா வந்து இந்த கோடை விடுமுறை ஹ் பாத்தீங்கன்னா முக்கவ சி வந்து அவ்ளோ லேப்டாப் அதிகமா கொடுக்காம வெளியில நா கூட்டிட்டு போறது அதாவது இங்கேயே ஊர் பக்க போகல ஆனா அவங்க ஊருக்கு போகணுன்றது விரும்ப மாட்டாங்க ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்ச அது ஹ கம்ஃபர்டபிள்ள இல்லாம இருக்கிறது அதனால ஊரு பக்கம் போக கூடாது இங்கே இரு மம்மி எதுக்கு அங்க போர அப்டின்ற மாரி சொல்லுவாங்க இங்க அவங்க ஃபிரியா இருப்பாக இப்ப எப்பிடியாருந்தாலு நம்ம வீடுனா அது கொஞ்ச ஃபிரிதானங்க இனனேர்தங்க வீடு அப்டின்றது என்னோடைய எனக்கு அம்மா வீடு நா ஃபிரியா இருப்ப அவனுங்க அந்த ஃபினஸ் அவங்களுக்கு இல்லாம இருக்கிறதுனால அங்க போக விரும்ப மாட்டனுங்க இங்க இருந்து கோடை விடுமுறைன கொஞ்ச வெளியில போயி வந்தோ பார்க் போறது வெளியிலா ஷாப்பிங் போம்து அவனுங்கள கூட்டிட்டு போறது அந்த மாரி சில விஷயங்கள் நான் பண்ணட்டு இருந்த அது அவனுங்களுக்கு கொஞ்ச சந்தோஷமா இருக்கு என் கூட எங்க வரதுனாலு அவனுங்களுக்கு கொஞ்ச சந்தோஷமா இருக்கு நீங்க அந்த மாரி உங்க பசங்கள
நீங்க நீங்க சொல்றதுக்கு அப்டியே என் பச சங்க வந்து ஆப்போசிட்டா தா பிஹேவ் பண்ணுவாங்க இங்கே லீவ் விட்டா ச்சுனா அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடணு அவங்களுக்கு அங்க கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு தா அன்கம்ஃபர்டபிள இருக்கு அவங்க பாட்டி வீ டு அவங்க சுதந்திரமா இருப்பாங்க என்ன அவங்க கேக்கறது என்ன வேணாலு கெடைக்கு ஆனா அது ஒரு கிராமோங்கறனால நா இங்க இருந்துட்டு அங்க போகும்போது எனக்கு அது வந்து அ சுத் கம்ஃபோர்டபுளா ஃபீல் பண்ண முடியாது ஆனா பசங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருப்பாங்க அதனாலே நா என்ன மாத்துக்கிட்டேன் செரி அவங்களுக்காக தான நம்ம இருக்கோம் அந்த ஒரு மாசம் தானே அவங்க தே நிம்மதியா இருக்க போறாங்க அப்டின்னு சொல்லிட்டு அதனால நா கொஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணி அங்க இருந்துப்பேன் வெளியில போ இருந்தாலும் வரமாட்டாங்க நீ எங்க வேணாலும் போயி் நாங்க இங்க இருக்கோம் பசங்க கூட இங்க வெளாட போறோம் எங்கேயு வரமாட்டாங்க எத சுத்தி பாகக்கணுமோ எதுக்குமே ஆசை கெடையாது என் எதுவுமே நாங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாதா ஏதோ இந்த விடுமுறையில வந்து தஞ்சாவூர் கிட்ட ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அங்க ஒன் ஓபன் பண்ணிருக்காங்க வாட்டர் பார்க் மாரி அதுக்கு வந்து அந்த பசங்க எல்லா போணுனு ஆசைப்பட்டதுனால இதுங்களும் ஆசைப்பட்டுச்சு இந்த விடுமுறைய நாங்க ஒரு நாள் அந்த பசங்க ஆசைப்படுதே அதனால அந்த வாட்டர் பார்க்குக்கு போய் அதுங்களுக்குதா என்ஜாய்மெண்ட் நமக்கு ஒன்னும் கெடையாது அதுங்க நல்லா ஜாயும் ஜாலியா என்ஜாய் பண்ணுச்சு அத மாரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த விடுமுறையில அனுபவம் இருக்கா
நா எங்கேயும் போல அவ்வளோவா ந அ அதிகா அதா போனனே இவங்க வெளில எங்கயும் போ மாட்டாங்க நானும் அதிகமா வெளில எங்கயும் கூட்டிட்டு போறதில்ல என்னோட கணவருக்கு ஓஃபிஸ் இருந்தனால அவரு காலையிலயே போய்ட்ருந்தாரு ஆனா இந்த விடுமுறை வந்து எனக்கு கொஞ்ச கஷ்டமான விடுமுறை தா முன்னாடிலா பாத்தீங்கனா அவரு வெளியில அவர் இருந்ததுனால காலையில எழறது அந்த மாரி வேலை இருக்காது நல்லா தூங்குவேன் எனக்கு வெ விடுமுறையினாலே மெயினா எங்களுக்கு எல்லாருக்கும் தேவ தூக்கோ ஏன்னா காலையில எழுந்து பள்ளிக்கு போணுனா காலையில இழந்தணு சமைக்கணு அப்டி இருக்கனால தூக்கோ அதிகமா இல்லாம இரு ந்துச்சு அந்த விடுமுறை அப்டினாலே நம்ம நல்லா தூங்குவோல அது இந்த விடுமுறையில எங்களுக்கு கெடைக்காம போச்சு ஏனா என் கணவர் காலையில ஆஃபிஸ் போனா அவருக்கு எழுந்து சமைக்கணும் அந்த மாரி விஷ்யங்கள் நடந்துச்சு மத்தபடி நாங்க வெளியில எங்கயு அதிகமா போனது கடையாது அப் அவங்க நீங்க சொல்ற மாரி அந்த பாக்கணு இத பாக்கணு லை இப்பதிக்கு என் பையன் பெரிய பையன் மட்டு என்ன சொல்றானா அவனுக்கு வந்து அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலா நறைய பேரு சொல்லுவாங்க நா வந்து கேரளா போனேன் அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்றதுனால அவனுக்கு என்னன்னா அ ஒரு ஃப்ரெண்டு கேட்டானா என்னடா கேரளா கூட போனது இல்லையா அப்டின்ற மாரி கேட்டானுங்களா அதுதா அவனுக்கு இன்னும் உறுத்திட்டே இருக்கு மம்மி நம்ம கேரளா போகணு கேரளா போகணு அப்டின்னு சொல்லிட்டு இருக்கான் நா அடுத்த விடுமுறைக்காவது அவன அப்டி கூட்டிட்டு போலாம் அப்டின்ற மாரி நெனைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த விடுமுறைக்கு நா எதுவுமே பண்ணல இப்ப வெ கோடை விடுமுறைனாலே பாத்தீங்கன்னா நறைய வந்து நம்மளுக்கு வர ட்சி அதிகமா இருக்கும்ல்ல அந்த டைம்ல உங்க பசங்க கரெக்டா நறைய தண்ணி குடிப்பாங்களா அது ஒரு ந பெரிய பிரச்சனைங்க ஸ்கூல் போகும் போதும் ஒழுங்கா தண்ணி குடிக்க மாட்டானுங்க வீட்ல இருக்கும் போதும் ஒழுங்கா தண்ணி குடிக்க மாட்டாங்க உங்க பசங்க எப்டி கரெக்டான அளவு தண்ணி குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களா
இப்போ கோ நம்ம நா வந்து கோடை விடுமுறைனா கிராமத்துக்கு போயிடுறேன் அவங்களுக்கு வந்து என்ன அ வெளையாடுறதுனால எனர்ஜி வந்து ரொம்ப இதுவாயிடும் அதனால என்ன பண்ணும் அவங்க வெளையாடுறது ஜஸ்ட் ஆ ஆஃப் ஆன் அவர்க் ஒன்ஸ் வந்து தண்ணி குடிக்கற மாரி அங்க போனா நறைய தண்ணி குடிக்கிற மாரி எனக்கு தோணும் இங்க இருக்கறத விட கிராமத்துல தா அவங் தண்ணி நறைய குடிக்கிறாங்களோ ஏன்னா வெளையாடுறதுனால அவங்களுக்கு அந்த இது தேவைப்படுதோ அப்பதா அவங்களுக்கு நறைய தண்ணி தேவைப்படும் இங்க இருக்கம் போது கூட அவ்ளவோ தண்ணி குடிக்க மாட்டாங்க அங்கதா நறைய தண்ணி குடிச்சு இருப்பாங்க அந்த ஒரு கா கிராமத்துல இருக்கு ஆ அதனால குடிக்கறாங்க இங்க வந்து வீட்டுக்குள்ளயே இருக்கிறாங்க ஏ சிலயே இருக்காங்க ஃபேனு கீழேயெ இருக்காங்க அதனால ரொம்ப தண்ணி தேவைப்படுறது இல்ல அவங்களுக்கு கிராமத்துல இங்க சென்னைய கம்பேர் பண்ணம் போது கிராமத்துலதா அதிகமா தண்ணீர் குடிக்கிறாங்களோ அப்டின்னு எனக்கு தோணுது
பரவால்ல அது கரெக்ட்டு தண்ணி ஆனா வந்து நம்மளுக்கு இந்த விடுமுறைக்கு இந்த கோடை அப்டின்னாலே நம்மளுக்கு அதிக தண்ணி வேணும் ஏன்னா இப்ப மழைக்காலம் பனிக்காலம் வந்துச்சுன்னா அதிகமா தாக எடுக்கறது இல்ல குடிக்க மாட்றாங்க பசங்க இப்ப பாத்தீங்கன்னா நறைய வந்து இப்ப ஸ்கூல்லயே வந்து எங்களுக்கு வந்து சர்குலர் வந்துந்தது கரெக்டா எட் தண்ணி குடிக்கணு ரெண்டு போட்டல் தண்ணி குடுத்து விடுங்க அது பெல்ல எல்லாம் அடிக்கறேன அப்டின்ற மாரிலா சொல்லிருந்தாங்க ஒரு இவ்வள நேரம் கழிச்சு ஒரு பெல் அடிப்போம் தண்ணி குடிக்கணு அப்டின்ற மாரிலா கொஞ்சோ ரூல்ஸ் போட்ருந்தாங்க அத இப்ப ஃபாலோ பண்றாங்களா என்னன்னு தெரியல ஆனா அந்த மாரி சின்ன சின்ன விஷ்யங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்னோட பெரிய பையன் நல்லா தண்ணி குடிப்பாங்க ஆனா இந்த சின்ன பசங்க ரெண்டு பேர் இருக்கவங்க தண்ணியே குடிக்க மாட்டானுங்க குடுக்கற அர லிட்டர் பாட்டல்லயுமே பாதி பாட்டல் எடுத்துட்டு வந்துருவாங்க நா சொல்வேன் சாப்பாட கூட விட்டுறா நீ சாப்புட்லனாலும் பரவால்ல தண்ணியாவது ஒழுங்கா குடிச்சுட்டு வா அப்டின்ற மாரி நா சொல்வேன் உங்க பசங்க இப்ப ஸ்கூல் போறாங்கல்ல அப்ப குடுக்குற தண்ணியை குடிச்சுட்டு வருவாங்களா இல்ல அப்டியே கொண்டு வந்துருவாங்களா
குடுக்குற தண்ணிய மோஸ்ட்லி ரெண்டு பேரும் குடிச்சுட்டு வந்துருவாங்க இவன் இப்பதா பெரியவன் வந்து இப்ப இப்பதா வந்து ரெண்டு பாட்டல எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கான் சின்னவன கம்பேர் பண்ணம் போது பெரியவனோட தண்ணி குடிக்கிற அந்த இது பழக்கோ வந்து கம்மிதா சின்னவன் தா நறைய குடிப்பான் நம்ம குடுக்குறது ஒரு லிட்டர் குடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு லிட்டர் ஃபுல்லா குடிச்சுட்டு சின்னவ வந்துருவான் ஆனா இப்ப இப்பதா பெரியவனுக்கும் அந்த பழக்கோ வந்து அ புரிய ஆரம்பிச்சிருக்கு தண்ணி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறது அதனால இப்ப அவனும் குடிக்க ஆரம்பிக்கிறான்
பரவால்ல அதுதான் தண் ணி மெ மொதல்ல நம்மளுக்கு ரொம்ப முக்கியோ இல்ல அது கரெக்ட் தா இப்ப கோடை விடுமுறை நம்மளுக்கு முடிஞ்சுதுல முடிஞ்ச ஒடனே இப்ப நம்ம பள்ளிக்கு அனுப்புறோம் அப்டின்னோடனே அவனுங்க அதுக்கு என் பசங்க என்ன கேட்டாங்கன்னா என்னம்மா அதுக்குள்ளவா விடுமுறை முடிஞ்சிருச்சு இப்பதானா விட்ட மாரி இருக்கு அதுக்குள்ள விட்டுருச்சா அதுக்குள்ள ஸ்கூல் போ சொல்ற அப்டின்ற மாரி என் சின்ன பசங்க கேட்டாங்க உங்க பசங்க எப்படிங்க விடுமுறை முடிஞ்சோனே ஜாலியா ஸ்கூல் கெளம்பிட்டாங்களா இல்ல இல்ல மம்மி இன்னு கொஞ்ச நாள் லீவ் விட்டு இருக்கலாமே அப்படின்ற மாரி ஏதாவது சொன்னாங்களா
அப் படில்லா இல்ல அடுத்த விடுமுறை எப்ப வரும் நம்ம எப்ப திரும்பி இங்க வ வோ அப்டிங்கற ஒரு கேள்வியோட தா ஊற வுட்டே கெளம்புனாங்க அவுங்ளுக்கு அங்க இருக்கறதா புடிச்சிருக்கு ஏன்னா இங்க டெய்லி ஸ்கூலுக்கு போனு ஹோம் ஒர்க்கு டெஸ்ட்டு பசங்க அங்க ஃப்ரீயா வெளாடும் போது அந்த அட்மாஸ்பியர் தா அவுங்ளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு சின்னவனுக் இங்க வரத்துக்கான மனசே இல்ல நம்ம அங்கே இருந்துட்லா என்ன ஸ்கூல் இங்கயே சேத்துரு நா இங்கயே இருக்கே அப் டின்லா ஒருதரவ சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஆனா நமக்கு வஷ் இங்கதான வேலை வாய்ப்பு இருக் கு அதனால இங்க வந்துதா ஆகணு சோ அடுத்த கோடை விடுமுறைய என்ஜாய் பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு நாங்க கெளம்பி வந்தோ அதுங்களுக்கு ஒரு அரை மனதுதா அங்கேருந்து இங்க வரதுக்கு ஆ விருப்பப்பட்டு வரல போணுமே ஸ்கூல் படி க்குனுமே அப்டிங்கறதுக்கா வந் தாங்க
ஓகே நல்ல விஷ்யம் நம்ப கோட விடுமுறை கோடை விடுமுறை பத்தி நெறையவே நம்ப பேசிட்டோ நறைய விஷ்யங்கள் பேசினோ அடுத்து நம்ப கோடை விடுமுறை எப்டி ப பயன்படுத்திக்கலா இன்னு நெறைய விஷ்யங்கள் அப்டின்றத பத்தி மறுபடி நம்ப பேசலா உங்ககிட்ட பேசுனதுக்கு நன்
நன்றி